ஹலோ ஹலோ கேக்கவே இல்லியே இல் பேசுறது அ கேக்குது இப்பதா கேக்குது
என்னன்னே தெரியல ரிங்கு போ போயிட்டு போய்ட்டே இருந்துச்சா எடுக்கலியே சேரி நம்ம கட் பண்ணிட்டு திரும்ப அடிக்கலாம்னு பாத்தா டயலிங் எப்ப கட் பண்றது போயிட்டே இருக்கு
ஆமா ஆமா நல்ல வேல வந்துருச்சு நானு பயந்துட்டேதா எடுத்தே
வர்லியா லேட்டா
ஆஹா ஆஹா வரவே இல்ல இவ்ளோ நேரோ நா தா பாத்துட்டே இருக் க்க வரவே இல்ல
அப்பிடியா என்னன்னு தெரியலியே ஏதோ இஷ்யு போல ஆமா அதோட சேரின்டு செத்த நேரோ வாக்கர்ல உட்கார வெச்சிருக்க வீடு பூரா அலஞ்சிட்டு இருக்காங்க என்ன பண்ணிட்டாங்க காலையில படி வந்து புதுசா ஏற ஆரம்பிச்சிருச்சு மாடிய பாத்துட்டு மாடியில அது பாட்டுக்கு அது பாட்டுக்கு ஏ ஏற்றா கால்ல அடி வாங்குச்சு புடிச்சு திட்டுனே திட்டுனா அழுவுச்சு ம் லேசா கையில தட்டுனே அழு
ஓ ஆனா பயமா இருக்குல்ல அந்த டைம் ல டக்கு நமக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாது
ஆமா எறங்குமா அப்பிடிங்கற ப பயமே இல்லாம வந் து ஏற்றா மேல மேல ஏற்றா பத்து ஒரு ஆறு ஆறு ஏழு படிக்கட்டு ஏறிடுச்சு தானா னாவே
ஓ அய்யோ இனிமே நீங்க பாத்துக்கோங்க இப்ப பசங்க போகுற என்ன புதுசா எதாவது பாக்கணு அப்டின்னு சொல்லிட்டுதா போவாங்களே நம்ம இதுக்கப்புற தா கவனமாவே இருக்கணு ஓட ஆரம்பிச்சதுக்கு அப்றோ தா நீங்க ரொம்ப உங்ளுக்கு கஷ்டமாவே தோணு இது வரைக்குமே இருந்தத விட அதுக்கு அடுத்தது த்தது ஏன்னா போயிட்டே இருக்கிறப்ப எதாவ்து கீழ கீழ இடிச்சிட்டா லைட்டா இடிச்சிட்டா கூட அழுவ ஆரம்பிச்சிடுங்கள்ள
ஆமா எனக்கா பயமா தாங்கல ஒரு தடவ செஞ்சாங்க திரும்பமா அதட்டுன அதட்டிட் விட்டுட்டே அதுக்கப்புற கீழே எறக்கி உட்ட திரும்பி வந்தா அத நம்ம அதட்டுறது விளாட்டுனு சொல்லி நினைச்சிக்கிட்டு வந்து திரும்பி வந்து பண்றாங்க மேல ஏறிக்கிட்டு மேல ஏற ஏறுறாங்களா சேரின் னு சொல்லிட்டு எதும் அட்டைப்பட்டி வச்சி இப்போதிக்கு வந்து மறைச்சி வச்சிருக்கே
ஆமா ஆமா எதாவது அடைச்சி வச்சிருங்க முடிஞ்ச வரைக்கு
ஆமா
யாராவது ஒருத்தவங்க பாத்துக்குங்க கண்ணே திரையே வச்சுக்கோங்க கொஞ்ச நீங்க லைட்டா கண்ண மூடுனா கூட இந்த பிள்ளைங்க ஏதாவது ஒரு வேல பாக்கு
ஆஆ
நம்ம நனைக்கவே மாட் மாட்டோ அப்பதா வந்துட்டு கிச்சன்ல எதாவது பண்ணிட்டு இருப்பே எதையாவது போட்டு உடைக்கிறது கொட்றது அது கூட பரவாயில்லன்னு வச்சிக்கோங்களே
கீழே உழுந்துச்சின்னா என்ன ஆவுறது
ஐ
இவ வந்து அந்த மாரிதா அஸ்தப்ருல்லா ஆமா இந்த பிள்ள வந்து ம் சாமான்லா எடுத்துட்டு போயிட்டு இதுங்கு கீழே உடைக்குவு இதுங்கவு குள்ளு சரிப்பா சரியா வந்து நா புடிச்சி எடுத்து வச்சுடுவே
ம்
எடுத்து வச்சுடுவே
இப்பதா ஏன்னா பத்து மாச ஆயிடுச்சில்ல நடக்குற ஸ்டேஜ் வர போதுல்ல உங்களுக்கு மேல ஏற தெரிஞ் ச்சீ அப்படின்னோனா அவங்களுக்கு அவங்க பாட்டுக்கு அவங்க இஷ்டத்துக்கு தா பண்ணுவாங்க
ஆமா அம்மா ஒரு தடவ போறதா பாத்துட்டா அம்மா போறதா பார்த்ததுல இருந்து இவ வந்து அன்னையில இருந்து பார்த்துட்டு மேலே போறாங்களே அப்டின்னு சொல்லிட் சிரிச்சா அன்னைக்கு சேரினு சொல்லிட்டு நானு அதோட விட்டுட்டே இன்னைக்கு வந்து ஏறாங்க ரெண் நாலு வந்து அன்னைக்கு அடிச்
ஓ ஆ ஆ ஆ
சாசு செரி ஏற்னாங்க அதோட நா வந்து கீழே எறக்கி உட்டே இன்னைக்கு வந்து ரொம்ப மேல ரொம்ப ஏறிடிச்சி இந்த புள்ள
ஜய்யய்யோ ரொம்ப கவனமா இதுக்கப்பறோ பாத்துக்கோங்க
ம் ம்
நீங்க ஆ சாப்பாடு ஊட்டியாச்சா பாப்பாக்கு
சாப்பாடா இது ஃப்ரூட் எடையில கொஞ்ச லேட்டா ஊட்டுனே சப்போட்டா புடிக்கோன்னு சொல்லிட்டு சப்போட்டா வந்து நாங்க சாப்ட்டுருந்தோ கேட்டுச்சா கொஞ்சோனு ஊட்ன அதனால செரி இப்ப சாப்பாடு ஊட்டனா சாப்புட மாட்டா மந்துன்னு இருக்குன்னு சொல்லிட்டு அதனால கொஞ்ச லேட்டா சாப்பாட் டு விட் ஊட்டி விடலா அப்டின்னுட்டு வெயிட் பண்றே ஏன்னா வந்து தூங்க மாட்டேங்கிற மதியான ம் சேரி கொஞ்ச லேட்டா ஊட்டனா வயறு ஃபுல்லாம் ஊட்டிலாம் வயிறு ஃபுல்லா ஊட்டிட்டு தூங்க வச்சிடலா கொஞ்ச நேர அப்டின்னு சில நேர வந்து சாப்ட்டுட்டு உடனே தூக்க வந்துடு ஒரு மாதிரி போதையாயி தூங்கி
ம்
சில நேர வந்து சாப்டா வந்து ஜாலியா வெளாடு ஒரு ஒரு நேர தா ரொம்ப ரேரு ரொம்ப ரேர்ரு இதுவாகி தூங்குறது
இப்ப எப்டி சாப்பாடு உப்புல்லா போட்டு குடுக்குறீங்களா
ஆஹ் ஆமா இப்ப கொஞ்சோ வந்து உப்பு சேத்துதா குடுக்குற உப்பு ரொம்ப அதிகமா இல்லா சும்மா லேசா கொஞ்ச கொஞ்சோ ஒரு கொஞ்சோ ஒரு ஒரு பின்ச் அந்த மாதிரி சொல்லிட்டு போட்டு குடுக்கறது
குடிக்கிதா போட்டா குடிக்கிதுதான
அப்ப போட அப்பயே அந்த லேசா உப்பு வந்து லைட்டா நங்க நாங்க சாப்புடும் போது கொஞ்சோன்டு குடுத்து பாப்ப அப்ப வந் நா அவ சாப்புட்றத அ அப்போ அடுத்து வந்து சாப்ட மாட்டா அவ சாப்பட்றத சாப்ட மாட்டா நம்ம சாப்புட்றது வந்து வந்து கேப்பாங்க அதனாலயே பயந்துகிட்டு ஒருவேள டேஸ்ட்டு நல்லா தெரிஞ்சிடிச்சி அப்டின்னா வந்து உப்பு போட்டதுதா கேப்பா டேஸ்ட் உள்ளது சாக்லேட்டு இனிப் ப்பு உள்ளது அந்த மாரி சொல்லிட்டு கேப்பாங்க அதனால வந்து குடுக்காமலே வச்சிருந்த இப்போ வந்து உப்பு வந்து சேத்தா ச்சா கொஞ்சோ லைட் லைட்டா சாப்புட்றாங்க உப்பு சேத்ததுக்கப்பறோ உப்பு சேத்த பொருள்லா வந்து புடிக்கிது ம்
ஆ எப்டி புடிக்கிதோ அதுக்கேத்த மாரியே குடுங்க
ஆமா அதோட ஃப்ரூட்ஸ்ஸு ஃப்ரூட்ஸ்ல இனிப் ப்பு இருக்கா இனிப்பு இருக்குறதுனால வந்து அதிகோ வந்து சாப்புட்றாங்க இனிப் பு வந்து இந்த சப்போட்டா அதுக்கப்பறோ வந்து அம் புடிக்காத ஒரே ஃப்ரூட் வந்து வால ஆ இது ஆப்பிளு ஆப் ப்பிளு எதுல வந்து சேத்து குடு தாலு தெரிஞ்சிரு உம் புடிக்காது அப்போய்லேந்து ஆமா அப்பய்லேந்தே இந்த பிள்ளைக்கி ஆப்பிள் பிடிக்காதுப்பா எப்போன்னா வந்து ஸ்டார்ட்டிங்லே ஆப்பிள் மசிச்சி குடுக்க சொல்லுவா க வேக வச் சொல்லுவாங்கல்ல அப்பைலேந்தே குடுத்தா அப்பைலேந்தே துப்ப தெரியாது குடுத் குடுத்தது முழுங்கிட்டு அழுவா அடுத்த இத வாங்க மாட்டா
அஹ் புடிக்கல அப்போ
குடுத்தத முலிங்கிட்டு அழுவு இப்பயு வந்து மூஞ்ச திருப்பிக்கு
உம் உம்
நம்மல்லா வந்து ஆப்பிள் ஆப்பிள் ஜூஸ் குடுத்தா தெரியிது ஓகே டேஸ்ட்டு இதுலயாது சேரி அவதா கண்டுபுடிச்சிட்றா ஆப்பிள் எதுலயாது மிக்ஸ் பண்ணி குடுக்கலா அப்டின்னு சொல்லிட்டு மிக்ஸ் பண்ணி குடுத்தாலு வந்து அந்த டேஸ்ட் புடிக்காது சாப்ட மாட்டா கண்டுபுடிச்சிரு இதுல வந்து ஆப்பிள் கலந்துருக்காங்க மிக்ஸ் பண்ணி குடுத் கதுருக்காங்க அப்டின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு மேடம் வந்து அந்தளவு டேஸ்ட் வந்து இது இதுங்குது புடிக்காத டேஸ்ட் அந்தளவு தெரியிது சாப்ட மாட்றாங்க சாப்டாம வந்து அழுவா ஆம் ஆமா இப்பயே வந்து இந்த டேஸ்ட்லா தெரியிது நமக்கு வேற ஒலு கா சமைக்க வராது பெரிய பிள்ளையா ஆமா எனக்கு அந்த அளவுலா சமைக்க தெரியாது ஓரளவுதா சமப்ப
ஓ அப்டியா
பெரிய புள்ளையா போனோனே எந்த மாதிரி
க லேடிஸ் வந்துட்டு நம்ம ஹஸ்பண்ட் க்காக சமைக்கறத விட பசங்களுக்காக பாத்து பாத்து சமைக்க கத்துப்போ
ஆமா அதனாலயே வந்து வேற பய ம்மா இருக்கு நல்லா இல்லன்னு சொல்லிடானா
அதெல்லா சொல்ல மாட்டாங்க நீங்களே பாருங்கள புள்ளைக்காக பாத்து பாத்து செய்ய ஆரம்பிச்சிருவீங்க
உம் ஆமா அது மாதிரி இல்ல நம்ம செஞ்சாலும் அதுல வர டேஸ்ட் வரணும்ல்ல நல்ல நம்ம அம்மா மாரிலாம் வந்து நமக்கு டேஸ்ட் வராதுல்ல
அப்படிலா இல்ல நம்ம அம்மா மட்டும் என்ன சமைக்கிறதுக்கு ஆரம்பத்துலேந்து கத்துக்கிட்டு வந்தவங்களா எல்லாருமே பு புதுசா கத்துக்கிட்டவங்க தானே
உம் உம் உம்
எங்க அக்கா வந்து உங்கள மாரி சமைக்கலே சமைக்கவே தெரியாது சொல்ல போனா கத்துக்கிட்டதும் இல்ல ஒரு ஆர்வமே அதுல கடையாது அப்டி பாத்தா ஆனா இப்ப வந்து பசங்களுக்காக எல்லாமே செய்றாங்க
ஆ எனக்கு ஆர்வம் இல்லன்னுல எனக் வந்து ஜங்க் ஃபுடு அந்த மாரி வந்து ஸ்னாக்ஸ் ஐட்டம் வந்து செய்வ ஸ்நாக் ஐட்டம் வந்து சமைக்கிறது வந்து புடிக்கும் அந்த இது செஞ்சுட்டு அந்த இது செய்றதுனால இந்த ஆணும் அந்த மாதிரி உள்ளது வந்து கத்துக்கிட்டது கிடையாது
அதுதான் அதுதான் நீங்க போக போக உங்களுக்கே பழகிடும் நமக்கு இப்ப வந்து நீங்க என்ன ஒ டூ இயர்ஸ் இருக்குமா மேரேஜ் ஆகி
ஆமா கரெக்டா கரெக்டா சொல்றீங்க இப்பதா டு இயர்ஸ் ஆச்சு
பது இப்பதானே நீங்க ஸ்டாரிங் ஸ்டேஜு பாப்பா பெருசும் ஆக ஆ நீங்களே பாருங்களேன் உங்களுகே உங்க சாப்பாடு புடிக்க ஆரம்பிச்சிரு
நா ஆரம்பிச்சா நல்லதுதான் ஆமா
அதெல்லா வந்துரும் நறைய பேர் ஸ்டார்டிங்ல சமைக்க தெரியாதவங்கலா அவங்கவுங்க பசங்களுக்காகவே கத்துப்பாங்க அது என்னவோ அப்படி வந்துரும் பாருங்க நீங்க வென்னாலும்
ஆமா உங்களுக்கு நீங்க நல்லா சமைப்பீங்களா சமைக்
நா வீட்டு்லருக்கப்லந்து என்னமோ அப்பிலந்து செஞ்சு எனக்கு பழக்கோ அக்கா வந்து செய்ய மாட்டாங்க உங்கள மாரி நீங்க சொல்ற மாதிரி தான் செஞ்சாலும் டேஸ்ட்டே வரல டேஸ்ட் டே வரல அப்படிதான் சொல்லு இப்ப பாத்தா நல்லா சமைக்க ஆரம்பிச்சிருச்சு பசங்க பெருசா போனோனே நல்லாவே சமைக்க ஆரம்பிச்சிருச்சு பிரியானிலந்து
ந நானு எனது
பிரியாணியில இருந்து எல்லாமே நல்லா செய்யறாங்கன்னு சொல்ற
அப்டியா ம் உம் உம்
எல்லாமே என்ன பக்குவம் தானே
ஆமா ஒரு ஒரு நேரம் பிரியாணி வந்து நல்லாவே வராது எனக்கு கொறைஞ்சி கொளஞ்சி போயிடும்
ஆ
குலைஞ்சி போயிடும் இல்லாட்டி வந்து கல் மாதிரி ஆகிடு மசாலா வந்து நா ரொம்ப கம்மி ஆயிடும் மசாலா கூட போயிடும் கறிக்கு போயிடு அந்த மாரிலா வந்து சம்பவோலா நறைய நடந்திருக்கு
அப்டியா வேக்ஸ் பாத்து பாத்துதான் செய்வ இன்னொன்னு எனக்கு மறந்துருவ அப்படிங்கிறதுதுனாலயே நான் என்ன பண்ணுவேன்னா பக்கத்துலயே நின்னு சமைச்சிட்டுதான் போவ அந்தாட போ மாட்ட இப்ப தம்பிலாம் பொறந்ததுக்கு அப்ரோ அது எப்படின்னு தெரல எனக்கு அது எதனால ஞாபகமரதி நா இப்டி சமைச்சுட்டே இருபண்ணே வச்சிட்டு அடுப்புல ஏதோ ஒரு பாலோ சாப்பாடோ எதோ வச்சுட்டு போறேன்னா பாப்பாக்கு ஒரு தம்பிக்கு ஃபீ்ட் பண்ண போறேன்வச்சுக்கோங்கள மறந்துருதகி காந்தி போயிரும் அப்படிங்கனாலயே மே மேக்சிமம் எல்லா சமயையும் முடிச்சுட்டு கேஸ் ஆப் பண்ணிட்டு தான் போவேன் ரெண்டு மூனு தடவ இத மாரி பாத்து நமக்கு மறதி இருக்கு அப்பங்கறப்போ நம்ம செய்ய கூடாது அப்படின்ட்டு ந செய்யறது இந்த மாரி பண்றது தே விட்டுட்ட
உம் உம் உம்
நமக்கு ஞாபகம் இருக்காது நம்ம ஓரளவு இந்த மாரி டைம்லல்லா வந்து ப ஃபீட் பண்ற டைம்லல்லா தூக்க கலக்க ட்லயே தான் ருப்போம் மேக்சிமம் நைட்டு கண்ணு முழிக்கிறது புள்ளைங்கள வெச்சிருக்கறப்போ அந்த மாதிரிலா இருக்கறப்போ நம் ம வந்து அ இப்டி வந்து செஞ்சாதா நமக்கு நல்லது பக்கத்துலயே இருந்தது கத் ரெக்ட்டா ஆஃப் பண்ணிட்டு பெய்ணு இல்லியா அ பிள்ளைங்க அழுவுதா அடுப்ப ஆப் பேய்றது பெஸ்ட்டு வந்து செஞ்சுக்கலா கொஞ்சோ மறந்தோன் வச்சுக்கோங்க என்ன ஒண்ணு பொருள் வீணா போகு
ஆமா எடுத்தா சம்டைம்ஸ் வந்து பிள்ள அழுவுற டைமிங்ல வச்சிட்டு போயிடுவே அப்படியே அதோட வந்து என் திட்டுவாங்க அம்மாட்ட
ஆமாம்மா கரக்ட்டு தா அதனால நீங்க எப்டின்னா ஆ
ம் பேபி அழுவுற நேர த்ல அந்த இதுதா வந்து மைண்ட்ல போகு
ஆமா அது எனக்கு நா நெறைய தடவ இந்த மாரி தம்பி அழுகுறான நம்ம அத வச்சிட்டு வருவோ அப்டி சொல்ட்டு நா இன்னொன்னு ஃபுல்லாவு வைக்க மாட்ட சிம்ல போட்டுட்டு வருவ அப்டி சிம்லப் போட்டுமே மறந்துருவ ரொம்ப நேரக்கா அப்றமா அந்த பால் தா மேனா இந்த மாரி எப்டின்னா பால்லதா நெறய நாள் இது மாரி ஆயிர் க்கு இப்பல்லா என்ன பண்றது இது பாத்து பாத்து சிம்ல தா போடுவ எப்போமே சிம்ல போடுவ பக்கத்துல இருந்தா ஃபுல்லா இருந்து நின்னு ஆஃப் பண்ணிட்டு போறது இல்லன்னா சிம்ல போட்டுட்டு ஆ வை வந்துருவ ஞாபகோ வச்சுக்கிறதுக்கு எதாது சொல்லி ப பண்ணிப்ப முடிஞ்ச வரைக் கி நா கி பக்கத்துல இருந்து ஆஃப்ண்ணிட்டு தா வருவ ஆஹா வச்சுட்டே வரமாட்ட ஏனா நா மறந் துருவேன் எனக்கே தெரியுதுங்கறப்ப நம்ம அத செய்யக் கூடாதுல்ல திரும்பவு பால் பாத்
ஒங்களுக்கு வந்து காலிங்க்குள்ள இது அமௌண்டு வந்துச்சாப்பா கேக்கணுன் நெனச்ச மறந்துட்ட ஓகே ஓகே ம்
ஆ மாமியார் வீட்ல இருக்குறப்ப டூ டைம்ஸ் போல அந்த பாத்ரத்த கருக விட்ருக்க அவ்ளோதா
ஓ அந்த மா அந்த மாதிரியா நா வச்சுட்டு வந்துருவ சம்டைம்ஸ் வந்து மாமியார் மாமனார் வந்து அந்தஸ் சைட் போனா அடக்குவாங்க
இல்ல அது வந்து செய்யவே மாட்டாங்க நா பொங்கி ஊத்துனாலு நா வேனுன்னே பண்ணேன் சொல்லி என்ன கொற சொல்னுன்னே அந்தந்த வேலல்லா பாப்பாங்க எங்கம்
ம் நா சொல்லிட்டு பேய்ருவ ஃபுட்டு வந்து பேபிக்கு வச்சிருக் கே செத்த கொஞ்சோ பாத்துக்கோங்க அப்டின்னு சொல்லிட்டு இத்தன விசிலு வந்தோன செத்த அடக்கிடுங்கன் சொல்லிடுவ
னச்சிக்கோங்க நா வந்து இப்ப இட்லி